ஹலோ தோழி எப்படிருக்கீங்க வணக்கம் தோழி எப்புட்ருக்கீங்க வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க ஆஹ் ஹலோ வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க உம் நல்லாருக்கேங்க
கே கேக்குதுங்ளா
அ கேக்குதுங்க நம்ம வந்து ஃபெஸ்ட்டிவல பத்தி பேசலா வெஸ்ட்டிவல் வந்து அ இப்ப வந்து நம்ம நாட்டுல வந்து நம்ம தமிழ்நாட்லன் பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் பத் திங்கன்னா பொங்கல் தீவாவளி ஆயுத பூ ஜா அப்புற வந்து ம் ஆ கிறிஸ்மஸ்ஸு ரம்ஜான் பக் ரித் அந்த மாரி நெறைய பண்டிகல் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச பண்டிகைனா என்ன உங்களுக்கு ரொம்ப புடிக்கு அத சொல்லுங்க திரு விழா அந்த கோயில் திருவிழா இந்த மாரி எல்லா நெறைய இருக்குது நம்ம ச் நம்ம தமிழ்நாடுன் எடுத்துக்கிட்டா எல்லா பேரு இருக்கறாங்
கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே எ எல்லா ஃபெஸ்டிவலு நல்லா இது நல்லாதா இருக்கு ஏன்னா எல்லாருமே தான இருக்கோ அதனால எல்லா ஒவ்வொருத் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு அப்டியே எல்லா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க தீபாவளி எல்லா சொல்லவே தேவல்ல
தீவாளி நீங்களு கொண்டாடுவீங்களா
தெருவே பட்டாசு மயமாதா இருக்கு ஓ ஓ தீபாவளி வந்து யாரு பாகுபாடலா பாக்கரத்தில்ல எல்லாரு தான வெடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்ருப்பாங்க
ம் ஆம்மா ம் ஆம்மா எனக்குன் பாத்தீங் எனக்கலா பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் திருவிழா ரொம்ப புடிக்குங்க நாங்க அந்த மூணு நாள் பொங்கல்ருக்குல ஸ்கூல்ல படிக்கு போது ஆ அப்ப எல்லா ஸ்கூல்ல படிக்குபோது வந்து சும்மா நார்மல் போனு ஸ்மார்ட் போன்லா வல்ல நாங்க படிக்கு போது அ அப்ப வந்து அப்பயே பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து எங்க ஸ்கூல் வந்து செலபரேஷன் பயங் பயங்கரமா கொண்டாடுவாங்க நல்லாருக்கு எப்டின்னா ஆறாங் கிளாஸ்ல இருந்து இந்த பத்தாங் கிளாஸ் ஆ எட்டாங் கிளாஸ் வரைக்கு ஒரு ஒரு காம்படிஷன் வப்பாங்க ஒம்பதாங் க்ளாஸ்ல இருந்து பத் பத்தாங் க்ளாஸ் ஒரு காம்படிஷன் அ ல பதனொன்னா டாங் க்ளாஸு பணடாங் க்ளாஸு ஒரு காம்படீசன் வப்பாங்க எப்டின்னா அது வந்து போகிக்கு மொத நாளு ஆ எல்லாத்தியு க்ளாஸ் சலா அந்த ஆட் பென்ச்லா போட்டிருப்போம்ல அதெல்லா எடுத்து ஒதுக்கி வச்சிட்டு நடுவுல இட விட்டுட்டு அங்க கோல போடச் சொல்லிருவாங்க ஒரு ரெண்டு மூணு போட சொல்லிற்றாங்க அப்புறோ போர்டு இருக்குல எழுதி போட்ற போர்ட் எல்லா நல்லா டெக்கரேஷன்லா பண்ணி ஆ வரஞ்சி அதலா பண்ணி பே கலர் பேப்பர்லா தொங்க வுட்டு க்ளாஸ் ஃபுல்லா அங்க வுட்டு அப்பற ஜன்னல்லா பாத்தீங்கன்னா நம்ம தாவணி ஆஃப்சேரி இருக்குல அது அலகா மடிப் வெச்சி ரெண்டு பக்கமு க்ரீன் மேற்ல பண்ணி ரொம்ப அலகா டெக்கரேஸ்ல்லா பண்ணி சூப்பரா பண்ணுவோ அதே மாரி எங்குளுக்கு வந்து ப் ஒவ்வொரு க்ளாஸ் இப்போ வந்து இந்த பொங்கல் வந்து வைக்கறக்கு வந்து எடோ ஒதுக்கி வச்சிருப்பாங்க வெளியில அந்த அசம்பளில ப்ரேயர் நடக்கும்ல அங்க அ அங்க வந்து பிரிச் குத்துட் போயிருப்பாங்க அந்த எடத்த வந்து நம்ம மனல்லா தள்ளி விட்டுட்டு ஒதுக்கி விட்டு எப் பக்கத்துல இருக்க பிள்ளைள என்னா பண்ணுங்க ப ஸ்கூல் பாத்துருக்க பிள்ளைகளுக்கு மட்டு ம் அந்த தண்ணி கொடத்து தொளிச்சு ஆன ஒரு கோலம் போட சொல்லி வச்சிருவாங்க மறுநாள் வந்து செங்கல்லா போட்டு வச்சிருப்பாங்க யாராவது எல்லாருக்கு காசு செ கலெக்ட் பண்ணி அரிசி சக்கர நெய்யி யி இதெல்லா வாங்கிட்டு வந்து க்ளாஸ்ல எல்லா பேருமே பண்ணி எல்லா போட்டு பொங்கல் வப்போம் டீச்சர் வந்து கூட நின்டுக்குருவாங்க அப்றோம் அப்றம் ஒவ்வொரு ஜீப் கெஸ்ட் வந்து சாப்டுறதுக்கு வருவாங்க கிளாஸ்க்கு ஒரு மூணு பேரு வருவாங்க லெ டீஸ் வருவாங்க வந்து சாப்ட்டு பாப்பாங்க எங்க சாப்பால்லா பாத்தீங்கன்னா அப்பல்லா பாத்தீங்கன்னா இந்த பொக அடுப்புலதா வெச்சி எரிப்போ கண்ணெல்லா எரியு சோறு வேகவே வேகாது வெந்து வேகா ஆனா நெறைய
ஆனா அது நல்லா இருக்கு அப்ப நம க்கு அது வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்குறா மாரி தொ தெரியு ஏனா நம்மளே கஷ்டப்பட்டு செஞ்சது ஆ
நெய்யி மட்டு நறைய ஊத்தி வெச்சிருவாங்க நெய்ய மட்டு நறைய ஊத்தி வச்சிரு வெந் டீச்சருக்கு செய்யுது ம் டீச்சர் அன்மேரிடா தா இருப்பாங்க அவ்ங்குளுக்கு செய்யவு தெரியாது வெந்து வேகாம வச்சி கொண்டந்து எறக் கி வச்சிருவாங்க கெஸ்ட்டு வரங் வந்து எடுத்து எடுத் சாப்டு பாப்பாங்க ஸ்பூன்ல எதும அப்டி மார்க் நோட் பண்ணிருவோ போவாங்க அப்ப நல்லா வெந்துட்டு டெக்கரே அதுல வந்து எப்டினா க்ளாஸ் அழகா டெக்கரேஷன் பண்ணிருந்திருக்குணு சாப்பாடு நல்லா வெந்துருக்கணு நல்லாருக்கணு அந்த மாரி கொண் வந்தா மார்க் போடுவாங்க ப்ரைஸ் கொடுப்பாங்க நாங்க வந்து டெக்கரேஷ் சோத்துல சோறுல தான் ரொம்ப சொதப்பி வச்சிருவாங்க நாங்க இருந்த கிளாஸ் எல்லாமே அப்படிதான் அப்புறம் எப்பயுமே அந்த எயிட்து சி சீஸ்த் டூ எயிட்து காம்படிீஷன் வைக்கும்போது அந்த எயிது ஸ்டாண்டர்ட தான் எல்லா வருஷமே வந்து பிரைஸ் வாங்குவாங்களா ஆனா வந்து அவங்க கிளாஸ் மட் டெக்கரேஷ் பண்ணி முடிச்ச ப எல்லா பேருமே போய் நம் விசிட்டிங் போவோம்ல ப்பனென கிளஸ்ல எப்படி டெரேஷன் சுத்தி பாக்க போவோம்ல ஆனா அவங்க கிளாஸ் மட்டும் விடவே மாட்டாங்க உள்ள அளோ போண்ணவே மாட்டாங்க அந்த மேட ஆமா அப்புறத்தான் ப்ளேஸ் குடுக்கும் போது உன்னடி தான் எங்களை பார்க விடுப்பாங்க போய் பார்த்தா சூப்பரா பண்ணிரு அது என்ன பண்ணிருன்னா கிளாஸ் இந்த போர்டுல வந்து நிஜ புலி நெல்லல் எடுத்துட்டு வந்து கம் வி அப்படி அளாக ஒட்டி குமிச்சு வச்சிருப்பாங்கள உழவர உழுத மணிக்கு வரைஞ்சு நெல்ல வந்தே நே குத்ரா மாரி நெல்லல்லா ஒட்ட வச்சு கரும் மளாவானத ஒட்ட வச்சு அப்படி ஒரு சிலவே கூட வந்து கூட கூட வச்சு பொங்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பானை வரைஞ்சு அந்த பாய்ச்சிருக்கும்ல பொங்கல் பொங்கன மணிக்கு அதெல்லாம் வச்சு ஒட்ட வச்சு சூப்பரா பண்ணிருந்தாங்க அப்றோ ஜிகுநாலா நறையா ஒட்ட வச்சி என்னமோ நறையா சூப்பர் சூப்பரா டெக்கரேட் பண்ணிருந்தாங்க அப்றோ அந்த செவுரு இருக்கு நம்ம நாலு பக்க செவுரு இருக்குல அதுல ஒரு கிளிட்டிங் சீட்ல வந்து கோன்மெஸ் செஞ்சால பொக்கே மாரி செஞ்சு செஞ்சு எப்டி அழகா ஒட்டி வச்சிருகாங்க எவ்ளோ அழகா பண்ணிருக்காங்க நம்ம என்ன பண்ணிருக்கோ அதுக்கு தா இவுளுக்கு இவ்ளோ பிரைஸ் குடுத்துருகாங்களா தோணும் நெஜமாவே அவுங்க நல்லாவே பண்ணிருந்தாங்க அதுனால எனக்கு அந்த வருஷோ வருஷோ பொங்கல் வந்தாவே ஆ பொங்கல் வந்தாவே எங்குளுக்கு இருக்கலா அந்த இது ஸ்கூல் யாவகம் தா எனக்கு வந்துரும் ஆட்டுக்கு
ஆ அது சரி
இப்பயு பொங்கல் வந்துச்சுனா
ம் அது நல்லா இருக்கு. ம் நாங்க எங்க ஸ்கூல்ல வந்து பொதுவா தா வப்பாங்க. நீங்க ச இப்போ நீங்க சொல்றீங்கில்ல கிளாஸ் கிளாஸா வக்கிறாங்கன்னுட்டு அந்த மாரி வெக்க மாட்டாங்க. பொதுவா தா வப்பாங்க. எல்லாரு ச ஒ ஒரு ஒவ்வொருத்தவங்க வீட்ல இருந்து ஒவ்வொன்னு கொண்டுட்டு வந்துருவாங்க அப்டின்றுவாங்க. அரிசி, வெல்லோ. யார் யாருக்கு என்ன முடியிதோ அத எடுத்துட்டு வந்து பொதுவாதா வப்பாங்க. இது நல்லா இருக்கு உங்க ஸ்கூல்ல பண்ணது.
உம் காசு கலெக்ட் பண்ணி, உம் காசு கலெக்ட் பண்ணி இந்த பான மட்டு பொங்கல் பான மட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கள மட்டு கொண்டு வர சொல்லுவாங்க. ஸ்கூல் பக் ரொம்ப தூரம் வந்து கொண்டு வர முடியாதுல்ல. ஸ்கூல் பக்கத்துல இர்ப்பாங்க இல்ல. அவுங்கள மட்டு கொண்டு வந்துருங்க. சூப்பரா இருக்கு. மத்த ஸ்கூல்லா பாத்தீன்னா மத்த கிளாஸ்லயு சாப்பாடு நல்ல அழகா செஞ்சிருப்பாங்க நல்லா சாப்ட்ற மாரி அவுங்க டெக்கரேஷன் அழகா பண்ணீருவாங்க. அப்றோ அசெம்ப்ளிக்கு வர சொல்லிருவாங்க அங்க எல்லாத்திம் மரங்களா இருக்கு எங்க ஸ்கூ ஸ்கூல்ல நெறைய மரங்கள் இருக்கு அந்த மரத்துக்கடீல்ல எல்லாரும் ஒக்காருங்க அப்டீனுன்ருவாங்க. அப்பற என்ன பொங்கல் அப் பேசிட்டு ம் பாரம்பரிய பண்பாடு எல்லா பத்தி பேசிட்டு, அப்றோ எந்த கிளாஸ் வேணுமோ சொல்ல அலவுட் பண்ணுவாங்க. அப்ப பாக்கணு எல்லாத்துக்கு பயங்கர சந் சந்தோஷமா கைய
ம் உம் அது நல்லா இருக்கு. அந்த இது ஸ்கூல்ன்னு எடுத்துட்டாலே எல்லாமே அப்டி நா ஓ எல்லா விஷ்யமே அப்டியே நல்லா இருக் இருக்கு.
ஆமா, ஆனா ஸ்கூல்ல படிக்கபோது நம்ளுக்கு எப்படா ஸ்கூல் முடியு வந்து இந்த இந்த இந்த ந்த ம் பிளஸ் ஒன், பிளஸ் டூ, டென்ட் எல்லா படிக்கு போதெல்லா ஐய இந்த லைஃப் எப்படா முடியு எரிச்சல், போர் அடிக்கிது வந்துட்டு ஸ்கூலுமா, வீடுமா, ஸ்கூலும், வீடும் இப்டி இருக்குறோ அட்ரஸ் ஊட்ட வுட்டு நம்ம வெளில வருபோது சேர் நம்ம எவ்ளோ நல்லா இருந்தோ. ஆ இந்த லைஃப்ப விட அந்த லைஃப் நல்லா இருக்
கண்டிப்பா, கண்டிப்பா அப்படிதா தோணு இப்ப நம்ம டென்த் படிக்கு போது எல்லாரு என்ன சொல்வாங்க? டுவெல்த் முடிச்சிட் தா என்ஜாய் பண்ணலா டுவெல்த் முடிச்சிட் என்ஜாய் பண்ணலாம்னுவாங்க. காலேஜ் போன பிறகு என்ன சொல்லுவாங்க? நீங்க அப்பயே என்ஜாய் பண்ணிருந்துக்கணு இனிமே எல்லா என்ஜாய் பண்ணவே முடியாது. இனி இனிமே ஒங்க, ஒங்க லைஃப்ப பாத்துட் போறதுக்கு தா கரெக்டா இருக்கு. இனிமே எங்கருந்து என்ஜாய் பண்ண முடியு அப்டின்வாங்க.
உம் ஆமா அப்புறோ வந்து ஸ்கூல் லைஃப் எங்களுக்கு நல்லாதா நா காலேஜ் லைஃப் வந்து சே காலேஜ் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் இதே மாரிதா அங்க படிச்சு வந்து அந்தே ஊர்லதா காலேஜ் இருந்தது அதனாலயிந்தா கவுர்மெண்ட் காலேஜ்ஜு
ஆ ஆ நல்லா நல்லா நல்லா நறைய என்ஜாய் பண்ணோ அப்புறோ வந்து இந்த நெறைய காம்படிஷன்லா நெறைய வெப்பாங்க ஆஹ மந்திலி வந்து ரெண்டு டைம் இந்த மாரி பே இது பு்ரோக்ராம் ஏதாவது வச்சிருவோ நாங்க ஸ்கூல் காலேஜ்ல வப்பாங்க அப்டியே நெறைய என்ஜாய் பண்ணிருக்கோ நெறைய பெஸ்டிவல் நெறைய என்ஜாய் பண்ணுவொ ஒரு வருஷதுக்கு எப்படியோ பத்து பெஸ்டிவல் அட்டன் பண்ணுவோ காலேஜ் படிக்கும் போது தியர்க்க மாட்டோம் கல்ச்சுரல்ல அப்றோ இந்த வெல் ல்கம் பார்ட்டி அம் அப்புறோ வந்து இந்த க அ பொங்கல் பெஸ்டிவல் அப்பறொ எடையில அந் அப்டியே அ அந்த நாள் இந்த நாளுன்னு சொல்லிட்டு நெறைய அப்டின்னு பண்ணுவோம் அப்றோ வெள்ளிக்கிலம எல்லாரும் வந்து காலேஜ் படிக்கும் போது ஆஃப் சாரீ கட்டிட்டு வரலான் சொல்லிட்டு வச்சருவொ எல்லா ஆஃப் சாரீ கட்டிட்
காலேஜ்ல ஆப் சாரி கட்டிட்டு வர சொல்லுவாங்களா
இல்ல நாங்களா எல்லா சேந்து
ஓ அது உம் செரி செரி எங்களுக்கெல்லாம் வந்து சாரீ தா வெள்ளிக்கிலம ஃப்ரைடே ஆனாலே சாரீ அப்டின்னு நாங்க அதுக்குதா கேக்குறோ உங்களுக்கு ஆஃ சாரீயானு
ஆஹ் ஆஃப் சாரீ ஆஹ் சாரீதா ஆஃசாரி தா நெறைய பேர் விரும்புவாங்க ஏன்னா அந்த காலேஜ் வரைத்தான ஆஃசாரீல்லா கட்ட முடியு மேரேஜ்ஜான ஆஃசாரீ கட்ட முடியாதுல அதனால வந்து அத நல்லா என்ஜாய் பண்ணி இல்ல ஆனா கேரளாவ்ல இப்ப எங்க ஹஸ் பொண்ணு ஒரு வந்து கேரளா அங்க எல்லா பாத்தீங்கன்னா எல்லா பெஃஸ்டிவலுக்குமே எல்லா பேருமே இப்ப எல்லா ஒரு டென்டாயிடுச்சுங்க ஆஹ் ஏஜ்ஜெல்லா இல்ல அவங்கல்லா எல்லாருமே ஆஸ் சாரீ கட்டிக்கிறாங்க அந்த ஊர்ல எல்லா
அது செரி அது அவங்க இது போல இருக்கு ஆ
குழந்தை சேர்த்தி பெரிய பெரிய பசங்க டென்த் படிக்கிற எயி்த் படிக்கிற மாரி பசங்க இருக்காங்க அவங்க அம்மா வந்து ஆப்சாரில வருது ஆ ஓடம்பு சிலிம்மா இருந்தா தான் நல்லா இருக்குது அவங்களுக்கு குண்டாடுறவங்க நல்லா இருக்கது
ஆ அது அவங்க ஆசைப்பட்டு கட்டுறாங்க போல இருக்கு
இல்ல அது ரெண்டாம இப்ப எல்லா பக்கம் அப்டிது தான் நாங்க மேரேஜ் கையி குழந்தை எடுத்தோ பசிலாம் ஆஃப்சாரி கிடை கட்டுறாங்க இ்ங்கிட்ட ஒவ்வொருத்தர் வந்து அதை சிரிப்பா அங்குட்டு அப்ப இந்த சென்னைல கூட நா கூட இந்த ஒரு ஒரு போன வர்ஷோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தே ஆனா கொழந்தை எடுத் மத்தவங்கல்ல கல்யாணோ ஆனவங்க தா கொஞ்சோ குண்டா தா இருந்ச்சு நெட்டு டைப்புல அந்த ம் ஆஃப் ஸாரி இருக்கும்ல அந்த மாரி அ, கட்டிட்டு வந்திருந்தாங்க நல்லா இருந்ச்சு கல்யாணோ ஆனாவங்க தா
அது அவங்களுக்கு புடிச்சிருந்ச்சு போல இருக்கு
ம்
சில ஆ அந்த ஆமா ஆமா அந்த லெஹங்கா மாடல்ல வருமே
ஆ அந்த மாரி ஆ அப்டிலா ம் அந்த மாரிலா நல்லா இர் என்ஜாய் பண்ணுவோம் நாங்க அந்த டிரெஸ்ஸு விஷயத்துல அப்டி தா அப்பறோ வந்து காலேஜ் த்து படிக்கும் போதுதாங்க எல்லாரும் ரொம்ப அழுது ஸ்கூல்ல படிக்கும்போது கூட நாங்க வந்து வெ பிரியும் போது அழுகவே இல்ல ஆ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துது அப்பறோ காலேஜ் முடிஞ்சுட்டு கூட எனக்கு அவ்வளோக்கா கவல இல்லாம தா இருந்தே அந்த இந்த காலேஜ் லைஃப்ப பத்தி காலேஜ் முடிஞ்சு ஒன் மன்த்து கழிச்சு எனக்கு ஃபுல்லா காலேஜ் பத்தி எனக்கு நியாவமாவே இருந்ச்சு ச்சு காலேஜு அப்படி என்ஜாய் பண்ணோ ஐயோ மிஸ் பண்ட்டமே எல்லாத்தயு பாக்க முடியிலயே அப்டின்ட்டு இதாவே இருந்தது அப்ப யாரையு பாக்க முடியாதுல்ல நம்ம அந்த
கான்டக்ட் அதா ஃபோன்ல கான்டக்ட் பண்ணிக்கலாம்ல்ல
கான்டக்ட் பண்ணாலுமே ஆ ஒவ்வொரு பிள்ளையு வந்து காான்டக்ட்ல ஃபோன் நம்பரு மாத்துவாங்க இருந்தாலு எல்லாத்தயு மொத்தமா பாக்கும் போது கிளாஸ்ல எல்லாத்தியு ம் நல்லா இருக்கே இப்ப ஒரு க்ளாஸ்ல அறுபது பேரு இருந்தாங்கனா அந்த அறுபதுபேத்துல ஒருத்தருக்கு கூட வருளேனா கூட அந்த கிளாஸ் வந்து ஒரு மாரியா இருக்கும்ல பாத்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? ஏதோ ஒன்ன இழந்த மாரி இருக்கோ அ இன்னா ஏதோ ஒருபுள்ள குறையுதே அப்டீன்னு எனக்கு தோணோ இப்ப வந்து அறுவது பேர் நம்ம விட் இது பிரியும்போது ரொம்ப கஷ்ட்
அது அதுவு தேர்ட் இயர்ல தா வந்து ரொம்ப எல்லாருமே ஒன்னாவே ரொம்பக் க்ளோஸாயி ருப்போமா அது ரொம்பவே இதா இருக்கோ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கூட அவ்ளோ அப்ப யாரோடயு டச் இல்லாம இருப்போ. செகண்ட் இயர் ஓரளவுக்கு பாதி பேர் கவர் பண்ணுவோம் தேர்ட் இயர்ல தா எல்லாருமே கவர் வேற மாரிருக்கு
காலேஜு படிக்கும்போதெல்லா நாங்களாம் விட்டு விட்டே கொடுக்க மாட் அப்டி ஒற்றுமையா இருந்தப்பா
ஆமா ஆமா கரெக்ட்
நன்றி வணக்கம் தோழி அடுத்த இதுல நம்ம மீட் பண்வோ நன்றி வணக்கம்
நன்றி நன்றி